ஹல
ஹலோ அக்கா எப்டி இருக்
அ நல்லாருக்கே நீங்க எப் டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கக்கா
சாப்ட்டீங்களா
சாப்புட்ணுக்கா இதுக்கப்பற நீங்க சாப்ட்டீங்களாக்கா
ஆ சாப்ட்டாச்சியா வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா?
நல்லார்க்காங்க வீட்ல அங்க நல்லார்க்காங்களாக்கா
ம் எல்லாரு நல்லார்க்காங்க என்ன என்ன சாப்பாடுயா
சாப்பாடாகா இங்கியாகா கார கொழம்புகா கார கொழம் முட்டக்கா கால்லே டிஃபன் சாப்ட்டோ
ம் எப்பமே காலைல டிப்ஃபனுங்ளா
ப்பனாதாங்கா வாய்ங்கிட்டு வர சொன்னாங்க அதா சாப்டுவோ
சேர் சேரி ஆ நீங்க எதாவ் சமைப்பீங்ளா தம்பி
இல்லக்கா எப்பனாதாக்கா சண்டே அந்தமாரி டைமுதாக்கா சமைப்போ நாங்க
இல்லீனா வீட்ல ஒய்ஃப்தா சமை பாங்ளா
ல்ல ஒய்ஃப் சமைப்பாங்க இல்னா அம்மா சமைப்பாங்க பாட்டி இருக்காங்க
செரி அங்க எப்டி மழைங்ளா
இல்லங்க இங்க பாத்தோனா க்ளைமேட் கொஞ்சோ இதுவாதா இருக்கு கொஞ்சோ சேஞ்ச் ஆற மாரி இருக்கு வெயில் அடிக்கிற மாரி இருக்கு
வெயில் அதிகமா இங்கெல்லா முப்பத்தேழு டிகிரி அனல்
இங்க அதிகமா இருக்குதுகா நாப்பது நாப்பத்தஞ்சு இருக்குங்க தாங்க முடில வெளிய நிக்க முடியாது நம்ல
இங்க முப்பத்தேழுக்கே முடியல நாப்பத் அஞ்சுன்னா ரொம்ப அதிகமாருக்
ஆமா வெயில்ல யே நம்ம அடிக்கும் போது அந்த காத்துலியே பாத்தனா அனல் அடிக்கிற மாரிருக்
ஆனலருந்துது இங்க வ காத்தடிக்கிறதுனால அவ்ளோ வெயில் தெரியல
பைக்ல நார்மலா இருக்கும் மோது பைக்ல வந்தினா சில்னு சில்னா இருக்கு கொஞ்சோ காத்துல இங்க பாத்தா அனல் தா அடிக்கு நெருப்பு பறக்குதுன்னா அந்த எடத்துல போய் நின்னா அனல் அடிக்கு ஆ பொய்ருக்கேங்கா வெளியூர்லா ஒரு மே வெள்ளங்கிரி கூட இப்ப போயிருந்தங்க வெள்ளங்கிரி போயிருந்தங்க அந்த கோயிலு ஆமாம்மா
வந்திங்களா
ஆ போயிருக்கேக்கா
ம் செரி செரி வேற எங்க வேற எங்கயாவது
ம் கொடைக்கானல் போயிருக்கே
ஒ ம் ம்
அப்பறோ கேரளா போயிருக்கே அது மூணார் போயிருக் கே கேரளா போல மூணாரோட திரும்பிட்டோ ஆ உள்ள நாங்க லீவ் டைமுல போயிருந்த பசங்களோட ஃப்ரெண்டோட அதனால அப்டியே திரும்பிட்டோக்கா நீங்க கா அந்த சைட்லா போயிருக்கீங்களா
எங்க ஊர் சைடு தானே இதெல்லா நாங்க பக்க தானே அதனால நாங்க போவோ அதிகமா வந்து நாங்க கொல்லிமல தா போவோ. ஏன்னா அவுரு ஊரு வந்து அந் த ஊரு பக்க தா ஒரு மண்நேர ஒங்க ஊர்லருந்து கொல்லிமலைக்கி ஆ ஆமா ஆமா என்ன வந்து இப்ப நாங்க கொழந்த பொறந்தலருந்து கல்யாண ஆனதுலருந்தே அம்மா வீட்ல தா இருக்கோ அரேஞ்ச் மேரேஜ் தா வீட் வீட்ல பாத்து தா கல்யாண பண்ணி வச்சாங்க ஆ அரேஞ்ச் மேரேஜ் தா அவரு அப்பா இல்லாதனால இவரு இங்க வந்துட்டாப்டி அவங்க வீட்ல மூணு பசங்களா வீட்ல நானு எங்க அக்காவு அக்கா நல்லா செட்டிலாயிட்டாங்க நா தா வேல சொல்லிட்டு அம்மா சந்தைக்கு போவாங்க அப்றோ எதோ கொழந்த பாத்துட்டுருக்காங்க இன்னொரு வீடிருக்கு அந்த வீ லயும் அம்மா இருப்பாங்க அப்றோ இந்த வீட்டுக்கு வருவாங்க நாங்க இப்ப தா இந்த வீட்ட கட் நா அப்றோ இங்க வந் திரும்ப வ வருவாங்க போவாங்க
ம் ஓகே கா இப்ப க இப்ப நீங்க இப்ப டூருக்கல்லா போற மாரி இருந்தா இப்ப ஃபேமிலியா போவீங்களாக்கா
ஆ அவிங்க வீட்டு நாமக்கல்ல போய் இருந்துட்டு அப்றோ அங்க அதுலருந்து கொல்லிமலைக்கி
இப்ப நாங்க எல்லா கடசியா கா வெள்ளங்கிரி இப்ப வந்து பாத்தீன்னா நாங்க பசங்களோட போனங்கா ஒரு வேன் வச்சுட்டு போனோ ஆ இப்போ வெள்ளிக்கிழ ழம அது மாரி எங்க ட்ரிப் போற மாரி இருந்தா நாங்க வெள்ளிகெழம கெளம்பி வெள்ளிக்கெழம நைட்டு கெளம்பி போயிர்ந்தா வெள்ளி சனி ஞாயிறு அது மாரி வந்துருவோ திங்கெழம வந்துற மாரி இருக்கு கா
வீட்ல எல்லா கூப்பிடிட்டு போ மாட்டீங்களா
அடுத்தது பிளான் வந்து அப்டி தா இருக்கு வீட்டு எல்லா ஃபேமிலியா போற மாரி ஆ கொடைக்கானல் போனது வந்து அப்ப மேரேஜ் ஆவல எனக்கு அப் அப்ப வந்து அக்கா கூட போனே இந்த கரூர் வந்து அந்த சைட்லதா அக்கா கூட போனோ எக்ஸாம்கு வந்தாங்க ஆம்மா அங்க வந்து ஸ்டே பண்ணிருந்தோ ரூம் எத்து ஒன் வீக் இப்ப ஸ்டே பண்ணிந்தோ
சேர் சேரிப்பா
அப்றோ மாமா அத்த காரு அதுல இருந்து அப்டே போய்ட்டேகா கொடைக்கானல் பாத்துட்டு அப்டியே ஒரு மூண் நாளு ஸ்டே பண்டு அப்டியே வண் டகா
அ அ
மேரேஜ் ஆயி உண்ணு போல இதுக்கப்றோ தா ட்ரை பண்றோ இது எது பாத்தா கிளைமேட் வேற சேஞ்ச் ஆவுது இப்போ அங்கதான அ டூ இயர்ஸ் ஆயிச்சுக்கா
டூ இயர்ஸ் ஆயிற்ச்சா சர் சரிப்பா ம் வெளியலா இங்கேல்லா அப்டி கெடையாதுப்பா நா மேரேஜ் ஆனதுலருந்துமே எங்க போனாலு என்னையதா கூட்டிட் போவாப்டி வுட்டுட்டே போமாட்டாரு நா வரலேன் தா சண்ட கட்டுவாப்டி அதுனால எங்கே போனாலுவே கூட்டிட்டே போய்ருவாரு எனக்கே ச் வெறுப்பா இருக்கு அவுங்க அம்மா வீட்டுக் கூட்டிட்டு போறர்ந்தாலு கூட்டிட்டு போய்ருவாரு அது ரெண்டு பேத்து பாப்பாவு தம்பியு கூட்டிட்டு போறதுதா பெரிய வேலயா இருக்
ஆமா ஆ ஆ பாப்பா கா
தம்பி பாப்பா கூடோ கொஞ்சோ சாது சொன்னா கேட்டுகுது தம்பி ரொம்ப சேட்ட
தம்பினா உங்க தம்பியக்கா
ஆ என் பைய
ஆ சரி சரி்ங்கா
ட பண்ணுவானா அதனாலே எங்யும் கூட்டிட்டு போ கூட தோண மாட்டிகிது பார்க்கு ல்லா அவ்ளோ பார்க்லா கெடையாது கோயில் தா
இங்க பாத்தோம்ன்னா நாங்க போனா ஃபே மிலி போனா அக்கா பசங்களா வருவாங்க்கா அப்ப போகும்போது பாத்தனா பீச்சு அப்
நானும் அங்க படு டிச்சு முடிச்சுிட்டே கேம்பஸ்ல்ல
ஆ ஆமா ஆ இங்க பீச் சைட்ல பாத்தீங்கன்னா பீச் போயிட்டுேன்னா நாங்க அப்படியே அங்கே
அதான் அதான் அதுக்கப்புறம் இவரும் சொன்னாரு நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு யோசிப்பே நாங்க அம்பத்தூர்லதான் குடியிருந்தோம் கொஞ்சம் நாள் இருந்தோம் ஆமாப்பா மேரேஜ் ஆனா அவரு அங்க அவருக்கு நல்ல எல்லா இடத்
ஆ சரி
அப்புற மேரேஜ் ஜானது அப்புறம் எங்க நம்ம வாடகை கொடுத்தே சமாளிக்
ஆமாக்க இப்ப இருக்கிற இது இருக்க முடியாது க்கா சொந்த வீட்ல இருந்துட்டு போயிடலாக்கா
அதனால ஒரு பத்து ரூபா வாங்கனாலும் நிம்மதியா வாங்கிட்டு பேர்லாம் நீ வந்தாவா வராதிவ அப்படின்ட்டு அப்புற அவரே இங்க வந்துட்டாப்டி
ஆ சரி்கா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரொம்ப போயப்ப தேடி நம்ம வந்து சென்னைக்கு வந்துறோ ஆனா அங்க ப பாத் தா வீடு வாடகை நம்ம சாப்பற சாப்பாடு எல்லா சரியா போயிடுங்க இருக்குதே ஒன்னே சேமிப் பண்ண முடியாது
இங்க எங்களுக்கு அதெல்லா கெடையாதுயா கரண்ட் பில் கெடையாது தண்ணி எனி டைம் ஃப்ரீ ஆறு வாய்க்கால் எல்லா ஃப்ரீய அப்பற வீட்லயே செடி போட்டிருக்கோ அதெல்லா எங்களுக்கு ஃரீனால எங்களுக்கு அவ்வளவ் தெரில
ஆஹ ஒரு சந்தோஷ இருக்காதுக்கா இப்ப நம்ம ஊர்ல இருக்கறது நல்ல தாங்கா சொந்தஊர் சொந்த ஊர் தா
அதனால எங்களுக்கு இதெல்லா ஃப்ரீனால எங்களுக்கு அவ்வளவ் தெரிஞ்சுக்கல கடன மட்டு அடிச்சிட்டு கம்முனு நிம்மதியா இருந்துட்ருக்குறோ
ஆமா
உனக்கென்ன கரெக்ட்டா இந்த மாச முடியுதோ அடுத்த அடுத்தமாச வந்துருது நா பாப்ப ஒன்ற வயசியா தம்பிக்கு நாலு வயஸ் நால்ற வயஸ் இப்பதா ஸ்கூல் சேத்திருக்க டேரக்டா யூ கே ஜி சேத்திருக்க
உம் ஓகே
ஆ அப்புற ஸ்கூல் சேத்திட்டு இப்ப ஜூன் பதினொன்னாந் தேதி ஸ்கூல்யா
ஆ சு ஜுன் மாசமாக்கா
ஆ இந்த மாச பதினொன்னாந்தேதி அதாவது நாலாந்தேதி நேத்து ஸ்டார்ட் பண்ணாங்க இவளுக்கு அடுத்த வார வியாழக்கிழம ஸ் கூலு
அக்காப்பைய கூட நேத்துதாங்க போனாரு ரெண்டு பசங்க பெரியரு ஒருத்தரு போயிருக்கற மூணாவது ஒருத்தரு இருக்கராரு வீட்லதா இருக் ஆமாங்க ஸ்கூல்லா அமிச்ச கலம்பிரு எருவானாக்க பசங்க அறிவானா பாத்து யூஸ்
அதுதா எப்டினு தெரில இதா ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டா யூகேஜி இப் ஃபர்ஸ்ட் எல் கே ஜி லா சேத்துல வீட்ல எல்லா கோச்சிங்லா பக் குடுத்துட்டன்
ம் ம்
ஏ பி சி டி ஆ கா இக் கி லா எழுதிருவா சொல்லிருவா
ஆ அ
அதுநால வந்து டேரக்ட யூ கே ஜி சேத் அனால எப்டி இருக்கோ அன்னிக்கு தா தெரியு எனக்கு தெரியு ஆர்ப்பாட்ட பண்றான என்னனு தெர்ல ஆ ஹோம்டெக்ஷ்டைல வேல பாக்குறாரு ஆ காரு தா வண்டி ஓட்டிட் அப்டி ஓ ஓனருக்கு செந்தில் பாலாஜி தெரியுங்ளா அவருடைய
ஆமா ஆமா ச் ஆ தெரியு தெரியுக்கா
அதனால ஏதோ நாலா கொஞ்ச சேலரி கொஞ்ச பரவாயில்லயே தராங்க ரொம்பன்னு சொல்ல முடியாது
இருந்தாலு நம்ம உள்ளூர் பக்கமே நம்ம வாங்கிட்டு கம்மியா
ஆ காலையில ஒன்பதரைக் போயிட்டு சாய்ந்துரோ உண்மதா உண்மதா காலையில ஒன்பதரைக் போய்ட்டு சாந்தரோ ஏழ்ற னா வுட்டுறாங்க அப்றோ லஞ்ச் டைம் ஒரு மண்நேரோ அதுல எடைல ரெண்டு டைம் டீ
ஆமாங் கா ஆமாங் கா
நிம்மதியா போயிட்டு வந்துட்டுருக்க அப்டியே வெளிய போனாருனா அதுக்கு தனியா பேட்டா குடுத்தர்றாங்க
ஆமா ஓகே கா இப்ப பாத்தீங்கனா இப்ப நா க கடைசியா இப்ப ம வெள்ளங்கிரி போவும்போது பாத்தோன்னா நாங்க பசங்களோடு போயிருந்தோ இப்ப அந்த வெள்ளங்கிரி மல மல ஏறத்துக்கு மட்டுமே ஃபஸ்ட் நைட் ஒரு ஒன்பது மணி ஏற ஆரம்பிச்சுங் க கா நைட் ஒரு மணி தானே அங்க போய் மலய போய் பாத்தோ சாமிய போய் மேல
ம் ம் நடந்தே போனீங்ளா எப்டி தம்பி
இல்ல ஒரு
இல்ல இல்ல தெரியூ கேள்விப்பட்ருக்கேன் ஆனா வந்து நடந்தே போனீங்ளா இல்ல நா அந்த லைன்ல தா படிச்சேன் நீங்க போனீங்களா நா கோயமுத்தூர் பார்டுல தா படி
இப்போ மலைக்கி கீழ மலைக்கி கீழ வண்டி வுட்டுருவாங்க அதுக்கப்புறோ மல மேல லா மனுஷன் எர்றது ரொம்ப கஷ்டம்தா ஆ இல்ல அங்க மேல்லா வண்டிலா எடுத்துன் போ முடியாது ஏறாது ஆளு மேல எறந்துட்டாலே கீழத்துனு வர்துக்கே அதுக்கே பணொ செலவு பண்ணிதா எட்
உண்மதா உண்மதா இப்போ காத்து அதிகமா இருக்கனால கொஞ்சொ அதிகமா போமாட்டாங்க
ஒரு ஒரு காலத்தூக்கி பாத்தோனா இப்போ நம்ப அப்டியே ஒரு ஒரு அஞ்சு ஒரு நாலு அடிக்கி காலத் தூக்கி வெக்கிற மாரி இருக் கல்லு அவ்ளோ ஹைட்டு நம்ம கொழந்தைங்ளா இருந்தா பல்கா தீக்கி அப்டி மேல வெக்கிற மாரி இருக்கு
அதா தம்பி இப்போ வந்து காத்து வேற அடிக்கிதா இந்த டைம் சீசன்லேலா போ கூடாது
ஆமா கா கரெக்ட்டுதா கா நா போயிட்டு நா ரெண்டாயிரத்தி இருவத் நாலுல போன கா ரெண்டு வர்ஷோ ஆயிட்ச்சிகா மேரேஜ் ஆன புதுசுல போன கா இவள வேற உட்டு போயிட்டு இனிமே உங்களால நா என்ன வெளியவே போ உடமாட்டாங் கா
ம் ம் இந்துக்கள் கோயிலுக்குலா நீங்க அதிகம் போ மாட்டீங்க ஏப்பா
ஆ போவோ கா நா போவோ கா
போவீங்க
போவ கா போய் பாத்துட்டு வெளிய வந்துருவோ கா அப்பறொங்கா எப்டி ஆ இப்போ வேற எதுனா வீட்ல என்னா வேலக்கா உங்களுக்கு
தோ அவ்ளோதா எல்லா சமச்சு முடிச்சாச் ச்சி இப்போ டீ வெக்கிற அதுக்குதா டீ சமயல் ரூம்லருக்கே அவுங் உள்ளுக்குருக்கங்கத் தம்பி எந்திரிச்சிட்டு அம்மான் கூப்
ஆ பாப்பாக்கா இப்ப அங்க இப்போ மழ வர்றத்துக்கு வாய்ப்பு இருக்காக்கா
ம் ஓகே ஓகே ஆமா டெலிட் பண்ணிருங்க
ஹலோ ஆ சேரிங்க்கா பேசன்துக் ரொம்ப நன்றிக்கா
ப்பா
ஆ டைம்